ஹலோ
ஆ, கேக்குதாக்கா
கேக்குதுங்க வணக்கம்
ம் வணக்கம் கா நல்லாருக்கே கா சமையலாச்சா
சமையலாச்சு
ம் ஆனா இன்னு சாப்பில
இன்னு சாப்பில மதியோ டைம் இருக்குது இன்னு சாப்பிலா
நீங்க வேலைக்கு போம் போது ரெண்டு மணி ஆகுமா இல்ல பன்னெண்ரைக்கு லா சாப்ட்டுருவீங்களா
ரெண்டு மணி ஆயிடு ஒர்க்க பொறுத்து சாப்புடுவ யாராது விசிட் வந்தாக்களானாக் அவங்களன வீட்டுக்கிருக்கிறவங்களலா பாத்து அனுப்சிட்டு அவங்க கேக்கறதுக்கெல்லா பதில் சொல்லிட்டு ரிஜிஸ்டுங் எல்லா இருந்தாங்களன்னா எழுதிட்டு அவங்க விசிட் எழுதிட்டு பின்னாடி எல்லாமே ஹாஸ்டல்கலெல்லா விசிட் பாத்துட்டு போறதுக்குள்ள கொஞ்ச இதாயிடு போன பின்பா அதுதா ரெண்டு மணி ஆயிடு ஒரு மணி இருந்தாலு எப்டி டைம் கெடைக்குதோ அந்த மாரி சாப்பிடு போ இந்த டைமு அப்டின்னலா பிக்ஸ் பண்ணன்றதுல
ம் ம் ஏன்னா இப்ப இப்ப ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குலா பசங்களுக்கு லஞ்ச் டைம் அடிக்கும் போது பசங்க கூட உக்காந்து சாப்ட்டுருவாங்க அந்த மாரிலா உங்களுக்கு கெடையாதுல்ல
கெடயாது ஏன்னா அவங்க வந்து காலையிலயே போயிடுறாங்க போயறதுல நம்ம மத்திர தா இருக்கிறோமா நம்ம வேலையெல்லா நம்ம ஒர்க்கெல்லா முடிச்சுட்டு அதுக்கு மேற்கொண்டு நம்ம ஃபிரீயானாக்கா அதுக்குள்ள யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க அவங்களுகிட் பேசிட்டு செஞ்சுட்டு அவங்கள ரிலீவ் பண்ணிட்டு அப்புறோ நாம கொஞ்சோ பிரிய ஆகுறதுக்குள்ள எப்படியு ஒன் அண்ட் ஹாஃப் அவரு இல்ல ரெண்டு மணி இந்த மாரி ஆயிடு அதுக்கு மேற்கொண்டுதா சாப்டுவே
ம் ம்
சொல்ற மாரி என்ன ஒரு ஸ்கூல் போனாக்க ஸ்கூல் புள்ளைங்க பெல் அடிச்சது அப்டியே புள்ளைங்களோடவே நம்பளு சேந்து சாப்பிட்டாக்க அப்டி ரொட்டீனா அந்த பீரியட் என்னவோ நெக்ஸ்ட் பிஃப்த் அவர்ல அப்படி கண்டடினியூ பண்ணிக்கலா
ஆமா
கெடையாதுல்லையா
நா டீச்சர்ஸ்ஷா ஃபிரண்ட்ஸ்ஷா உக்காந்து சாப்புணுனு ஆச ப பன முடியாது பசங்களோட பசங்கதா உக்கார முடியுமே தவர நம்ம டீச்சர்ஸா எல்லா ஸ்டாஃப் ஒன்னா ஒக்காந்து ஆ டீச்சர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட் ட்டு அது மாரி பண்ண முடியாது இப்ப பசங்க கூட தா உக்காறனு பசங்க சாப்டலா
அது எப்ப சாப்டுவங்கன்னா நைட்ல சாப்லா
ம் ம்
டைமுக்கு சாப்லா ஏன்னா டின்னர் டைம் வந்து அங்கயே ஸ்டே பண்றாங்க
ஆ
அதனால வந்து பிள்ளைங்களோடவே பிள்ளைங்களா ஒக்காந்து அந்த மாரி எல்லா நா சாப்ட்டு இருக்க
அ சூப்பர்
புள்ளைங்கலா ரொம்ப ஆச படுவாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க கூட ஒக்காந்து சாப்டுங்கள மிஸ் நீங்களு
ம்
அப்டின் சொல்லிட்டு நாங்களு சென்டர்ல ஒக்காந்துட்டு பிள்ளைங்களு அப்டியே ரவுண்ட் கட்டி டைனிங் ஹால்லயு ஒக்காந்து சாப்டுவாங்க அவ இந்த நாள் அவங்களுக்கு வரப ரொம்ப சந்தோஷ மா இருக்கு அவங்களுக்கு இன்னைக்கு மிஸ் நம்ம கூட ஒக்காந்து சாப்ட்டாங்க நல்லா இருந்து
அ
பேசனாங்க அப்படினல்லா ஒரு இதா இருக்கு அன்னைக்கு அவங்களுக்கு அளவிடா அதா மட்டற்ற மகிழ்ச்சியா இருப்பாங்க பிள்ளைங்க எல்லா
எங்களுக்கு நாங்க தான் எங்க டெய்லி உக்காந்து சாப்படுறதுனால அன்னைக்கு மிஸ் லீவ் போட்டாதான் எங்க பிள்ளைங்கல்லா சந்தோஷம் ஆயடுவாங்க அப்பா இன்னைக்கு வரல நம்ம என்ன வேணா அமக்கலம் பண்ணிட்டு சாப்டலான்டா பேசிட்டே சாப்டலாம் அப்படின்ட்டு இங்க அமக்குலமா இருக்கு நம்ம டெய்லி உட்காந்து சாப்டம் போது பேசாத சாப்டு லன்ச் சாப்டூ பஸ்டு தண்ணி குடிச்சியா அதை சாப்டியா ஆ காய்கறி காலி பண்ணியா குழம்பு காலி பண்ணியா சோறு காலி பண்ணிடியான்னு மெரட்டிடே இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் புடிக்கவே புடிக்காது எப்ப எங்க மிஸ் லீவ் போடுவாங்க இல எப்ப மிஸ் எழுந்து அந்த பக்கம் நடப்பாங்க அப்ப எடுத்து பாக்ஸ் மு வெயிடா சாப்ட்ட மேம் அப்படின்னு சொல்ற அப்படின்ற அ மாதிரி ரெடியா இருப்பாங்க எங்க பசங்கலா
அங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஏனன்னா அங்கயும் அந்த மாதிரி சேம் அந்த மாதிரி நம்ம செய்யலா பட் இருந்தா அவங்க ஸ்கூலுக்கு வெளியில போயிட்டு இன்னொரு டீச்சர்ஸ் கிட்ட இருந்து இங்க நைட் நம்ம கிட்ட வர்றதுனால நைட் டைம் தான்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்து இன்னைக்கு என்ன நடந்தது அதெல்லா அப்டியே கேட்னே தெரிஞ்சிங்கனே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க இனி சாப்ட்னே அதெல்லா கேட்டுதெரிஞ்சிக்குனு சாப்பிட்டுக்கோங்க நாங்களும்
ம் சூப்பர் சூப்பர்
ஆமா
அப்புறம்கா என்னன்னா இங்க பசங்களுக்கு ஆ ஸூலுக்கு போய போயிட்டா என்ன இங்கீஷ் இப்போ புதுச பஸ் ஃபீஸ் இன்னு வேற தனியா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க எப்பவுமே பஸ் ஃபீஸ் ஃப்ரீயா இருக்கு நம்ம லோக்கலுக்கு ஆனா இப்ப லோக்கலுக்கே வந்து மினிம் அமௌண்டன்னு போட்டு அஞ்சாயிரம் ரூபான்னு போட்டு கேட்டா இது வந்து அஞ்சாயிரம் ரூபாது மாசத்துக்கு ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா பஸ் ஃபீஸ் கிடையாது மெயின்டெ சார்ஜு அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க வாங்குறோ இத்தனை வருஷமுமே அந்த ஸ்கூல்ல வந்து எந்த லோக்கலுக்கு ஃப்ரீ அப்படிதான் விட்டுருந்தாங்க எட்டாம் கிளாஸும் பத்தாம் கிளாஸ்ம் இருக்குமே எந்த பிள்ளைங்க படிச்சாலு லோக்கல் ஃப்ரீ அப்படின்னு தான் இருந்தது இந்த வருஷ எல்லா கேட்டா பெட்ரோல் வல ஏறிடுச்சு டீசல் வல ஏறிடுச்சு ச சிலிண்டர் அது இதுட்டு சொல்லி அஞ்சாயிரம் ரூபாய் போட்ருக்காங்க ஆனா வருஷத்துக்கு அவங்க பீஸே பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சாயிரம் வந்துடுது அது இல்லாம ஷூ அது இல்லாம பேக்கு புக் ஆ என்னது ஆ யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் தக் ருக்கிற காசு இததுெல்லாமே தனித்தனியா ஆட் ஆகுது நான் வேலைக்கு போற மாரி இருந்தேந்து வேலைக்கு போயிருந்தேன்னா பையனுக்கு அப்படியே ஃப்ரீ வந்திருக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ பஸ் ஃபீஸ்ஸுயூனிஃபார்ம் அ பேகு சாக்ஸ்ு ஷூ இதுக்கு மட்டும் கட்றா மாரி இருந்திருக்கு நம்ம இப்ப வேலைக்கு போகதுனால மொத்தமா கட்றா மாரி இருக்கு மந்த்லி த்ரீ டர்ம்ஸா கட்டிக்கலா ஃபர்ஸ்ட் ஒரு இருவது அப்புற ஒரு பத்து அப்புற ஒரு பத்து கட்டிக்கலா அப்படின்னு வச்சிருக்காங்க அடுத்த வருஷம் ரெண்டு பிள்ளைங்களையு சேர்க்கு போது ந்து ஒருத்தவனுக்கு ஃபீரீ ஒருத்தவங்களுக்கு காசு அடுத்த வருஷம் நான் எப்படியே வேலைக்கு போயிடுவே அதனால ஒருத்தவங்களுக்கு கம்பல்சரி ஃப்ரீ வந்துரு ஒருத்தவங்களுக்கு மட்டும் கட்டுறா மாரி வரும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க
இப்ப கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் நிர்ணயச்சக்குது அந்த அமௌண்ட் எல்லாம் இப்ப அந்த ஸ்கூல் லலாம் எல்லா கொடுக்கலீங்களா அந்த மாதிரி இவ்வளோதான் பீசு இவ்ளோ ஆ இது ஸ்கூல் பீஸ்ு பிள்ளைங்களுக்கு இந்த மாரிலாம் வாங்கக்க கூடாது அதுலயே வந்து அவங்களுக்கு பள்ளிக்கூட சீருடையலா கொடுத்துடணு பள்ளி புத்தகம் எல்லா கொடுத்துடணு அவங்கள வந்து பேரு பேருந்து கட்ணமெல்லா கூட வற்புறுத்தி இது பண்ண கூடாது அதுலயே வந்து எல்லாமே அடங்கிருது அப்படின் சொல்லி கவர்மெண்ட் இவ்ளோனு ஸ்கூலுக்கு எல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாரி அமௌண்ட் எல்லா
அது ஆர் டி ஈ சொல்றிங்கல ஆர் டி ஈ ல சேற பசங்களுக்கு தானே அது
மென்ஷன் பண்லயே எல்லாமே மொத் தமாதா சொல்லிருக்காங்க அவுங் குறிப்பிட்டு சொல்ல ஆர் டி அ பிள்ளைங்களுக்கு சேத்தறது எனக்கு தெரியு அது இதுக்கு முன்ன அவுங்களுக்கு ஆர் டி பிள்ளைங்களுக்குனு தனி பாதி பீஸ் கட் டுவாங்க நீங்க சொன்னிங்ளே அந்த மாரி ஏனா யூனிஃபார்மு புக்கு சாக்ஸு ஷூ அதெல்லா வந்து தனியா அதுக்கு அதுக்கு தனியா வாங்குவா ங்க ஆர் டி ஸ்டூடெண்ட்ங்களுக்கு இப்ப வந்து காமனாவே எல்லா பிள்ளைங்களுக்கு சொல்லிருக் கறாங்ளே அந்த மாரி எல்லா உங்ளுக்கு இது பண்லிங்ளா
இல்லக்கா அப்டிலா ஆ ஹா அது மாரிலா எதுவு சொல்லல அதெலா கவர்மெண்ட் வந்து ஸ்கூலுங்களுக்குதா சொல்லிருக்கு நீங்க யார்கிட்ட எவ்ளோ ஃபீஸ் வாங்கறிங்க எவ்ளோ ஃபீஸ் உங்க ஸ்கூலோட இதுல வெப்சைட்ல வந்து உங்க ஸ்கூல் ஃபீஸ் உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லா எங்ளுக்கு தெரிறா மாரி நீங்க போடணு எல்லாம் பில்ஸு கரெக்டா போடணுன்ற மார்லா சொல்லிருக்காங்க ஆனா அது நா செக்கே பண்ணல ஆறாங்கிளாஸ்கு எவ்ளோ ஃபீஸு கவர்மெண்ட்லா சொல்லிருக்றாங்க எவ்ளோக்கு வாங்கணு அப்டின்லா நா பாக்கவே இல்ல இவுங்க சொன்னாங்க நா ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா சேர் நம்பளு வேலைக்கு போ போறோ அதனால பத்தாயிருபா தா ஆகு பையனுக்கு அப்டினு அதுக்கப்புற குட்டி பாப்பா வச்சுகிட்டு ஒம்போது மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கு ஸ்கூல்லயே இருக்கணுமா அவ என்னத்துக்கு ஆவா ரெண்டு கை சூப்பினு இருக்கு ரண்டு வெரல் வேற சூப்பிட்டே இருக்கறா எப்ப பாத்தாலு ஒண்ணு பழகுல பேச நல்லா வாயாடுறா தெரிஞ் தெளிவா தெரியுது அம்மா எங்க இருக்றாங்கன்ட்டு சோ நா இருக்றன் தெரிஞ்ருச் கிளாஸ்ல உக்கார மாட்டா அப்டின்ற ஒரு பயத்துல ஒன்ன ஒரு வருஷ விட்டுட்டு எல் கே ஜி னா அவ வேற கேம்பஸ்ல இருப்பா நா வேற எடத்துல இருப்ப அதனால விட்டுட்டு போயிடலா நம்போ அப்டினு யோசிச்சதுனால இப்ப ஃபுல் ஃபீஸ் கட்றா மாரி இப்ப பிளான் பண்ணிட்டு நா க கவர்மெண்ட் சைடு பத்தி எதுவு விசாரிக்கல உண்மைய சொல்லணுனா
அப்டினு நிர்ணச்சிருக்காங்க அதனால தா கேட்டே பாப்பா வந்து இதுக்கு முன்ன உங்க கூடவே கூட்டினு போய்ட்ருந்திங்ளா ஸ்கூலுக்கு
ஆ ஹா கூட்டிட்டு போலானு இப்பதான ரெண்ட்ற வயசு
ரெண்டற வயசு ஆமா கை சப்பிட்டே இருக்கறா சுட்டித்தனமா இருக்கறான்றிங்க சரி நம்ம அங்க எடையூரா இருக்கும்
அங்க வந்து அம்மா அம்மா அம்மான் கேட்டானா இப்ப கு பு கு கூட்டிட்டு போனா ப்ரீ கே ஜி ன்றது ஒரு கேம்பஸ்ல தா இருக்கு சி பி எஸ் சி கேம்பஸ்ல தா இரு க்கு பையன மெட்ரிக்ல படிக்க வெக்கறே இவள கூட்டிட்டுபோனா சி பி எஸ் ஈ குதா கூட்டிட்டு போகனு சி பி எஸ் ஈ லதா நா வேல செய் முடியாது என்ன பாத்துட்டானா கண்டிப்பா கிளாஸ்ல இருக்க மாட்டா அம்மா அம்மானு பின்னாடியே வருவா எனக்கு எடஞ்செலா இருக் கு அந்த டீச்சருக்கு எடைஞ்சலா இருக்கு கஷ்டமா இருக்கு அதே இவள எல் கே ஜி போட்டுட் டு நா வேலைக்கு போனனா இவள எல் கே ஜி மெட்ரிக்ல போட்டுட்டு நா சி பி எஸ் ஈ கு வேலைக்கு போயிருவ சோ இவள நா பாக்கவே மாட்ட
வந்து கேம்பஸ் கேம்பஸ் மாறுது அப்ப நம்மள பாக்க வாய்ப்பில்
ஆமா அதனால அழுதாலு நானு வந்து ஓகே இவள விட்டுட்ட சேஃபா இருப்பா நாலு மணிக்கு பெரியவ வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவா நம்ப வந்து இவள பாத்துக்க வேண்டா அப்டின்ற ஒரு மென்ட்டாலிட்டில நம்ம பாட்டு நம்ம வேலய கரெக்டா ஃபுல்லா செய்ய முடியு
ம்
நம்பளு இவ கண் பார்வைல இருந்தாலு இவ இப்ப அழுவுறாளா இவ பாத்ரூம் போனாலா இவ சாப்ட்டாலான் நம்பளா போய் எட்டி பாத்துனு இருக்க வேண்டிய அவசியமு இருக்காது அப்டி நெனச்சிட்டு செரி இருக்கவே இருந்துட்டோ மூணு வர்ஷம் பிரேக்ல ஒன்னு ஒரு வர்ஷந்தானே இருந்துட்டு மொத்தமா எல் கே ஜி கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப் ப்பற நம்ம வேல தா செய்யப் போறோ எல்லா வர்ஷமு அதனால இப்ப இருக்கற்து இருக்கட்டு இன்னு ஒரு வர்ஷ ரெஸ்ட்டு இருந்துக்லா அப்டின்ட்டு விட்டுட்டேங்க்கா
அவளோதா ரெஸ்ட் எடுங்க எப்பனாலு நீங்க சொன்ன மாரிதா வர்ஷமெல்லா எங்க லாஸ்ட் வரைக்கு ஒழைக்க வேண்டியதாதா இருக்கு எட் இப்பயு எடுத்துக்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பாப்பாவோடே சேந்து நம்மளு இந்த ஒரு வர்ஷ ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிட்பாரு செய்ய வேண்டித் தா வேல அப்டி செய்யறத்தா இங்கெல்லா நல்லா ச சம்பளங் குடுப்பாங்ளா
ஓகேக்கா ஓரளவுக்கு இருவத்தஞ்சு வாங்குனேங்க்கா கடைசியா
யா ம்ம்ம் ஆனாம்ம ரொம்ப டார்சாரா இருக் கு அ இல்லைங்னா மெட்ரிகுலேஷன் இன்னாவே ப்ரைவேட் தனியாரு பள்ளின்னா
ஆமா ஆமா எந்த லீவு கெடையாது ஞாய்த்துகெழம மாசத் துல எதாவ்து ஒரு ஞாயிற்றுக்கெழம வர்ணு அது மாரிலா கொஞ்ச இருக்கு
சி எல் எல்லா உண்டுங்க
ஆ சி எல் லா உண்டுக்கா இந்தா இருங் சகோ பாப்பா இந்த பாப்பா கூப்பிட்றா நா பேசுறே நாம் பேசுவோ இந்த ஒரே நிம்ஷங்க்கா
கண்டிப்